ஹலோ கேக் குதாடி?
மெதுவா கேக்குது.
இ கேக்குதா?
இப்பவு அப்பிடிதா கேக்குது.
அது என்னமோ தெர்ல விடு. சாப்ட்டாச்சா?
இல்லடி இப்பதா ம் இங்க என் ஃப்ரெண்டு் இருக்கால்ல வீட்டு கிட்ட
ஆ
சொன்னன்ல நேத்து வந்து லேட்டா ஆச்சுனால வீட்டுக்கு வந்தோ சரியா ஆ கரெக்டாடி இங்க அவ வீட்டுக்கிட்ட வந்து நா டக்குன்னு பிரேக் புடிச்சுட்டே
ஏன் அவங்க வீட்டுக்கிட்ட பிரேக் புடிச்ச அவங்க அம்மா உங்க வீட்லதான இருந்தாங்க?
எங்க வீட்ல அதா சொல்றது கேளு நானே ஸ்பீடு செம ஸ்பீட்ல வரே. ஷால்லா வந்து இப்டி பின்னாடி போயிடு
நீ ஸ்பீடா ஓட்டுவியா டீ?
ஐயோ செம ஸ்ஃபீடு பூந்து பூந்து ஓ ட்னே அப்ப கரெக்ட் அது விழுகெல்லாம் இல்லை என்னாச்சு நான் சொன்னேல்லே அந்த பசங்க அவனுங் கேங்கா அந்த முக்குலா நிக்குரானுங்க நாங்க வரோம் எங்கலயே ஒட்டுக திரும்பி பாறாங்க ந என்ன பண்னேன் டக்குனு ப்ரேக் முன்னாடி சால் கொஞ்சம் இறக்கிவிட்டேன் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க
ஆஹ்
டக்கு நிறு நிறுத்திட்டு ஷால் கொஞ்சோ முன்னாடி ஏன்னா முன்னாடி ஷாலே இல்ல இப்போ ஷால் இப்டி முன்னாடி இப்டி இறக்கி விட்டு அப்ப இப்டினு அப்டியே நான் போயிட்டேன் போயிட்டு வண்டி பட்டிட்டு கேட்டு தொறக்கறக்கு தொறக்கறோ பிரேக் பிடிக்கவே முடியல ஸ்டக் ஆயிருச்சு அப்போ ஹம் அ அவனுங்க வண்டி எடுத்து அப்படிய எங்க பின்னாடி வந்துட்டானுங்க வந்து கத்திட்டு வறானுங்க ஊ ஊ ஊ ஊ அப்டின்ட்டு
உம்
தாழ்ந்தணும்ங்கு சொல்லிட்டு மேல போய் நான் தான் தொறந்தேன் கதவு தொறந்தேன் அப்போ எங்க அம்மா உட்காண்டுருந்துச்சா அவ
உம் ஹலோ ஹலோ அடியே எங்கடி போய் பேசுற ஒன்னும்மே கேக்கல
இப்ப கேக்குதா
சொல்லு
அப்பறோம் என்னாச்சு அந்த அக்கா மா ஒட்கந்துருச்சு ஆன ஆஹ சுத்தமா ப்ராப்ளம்
ஆஹ்
அந்த புலிக்கு வேற ஆஸ்துமா ப்ராப்ளமா
அஹ் அந்த புள்ள டாக்டர்ட போச்சு சா
ஒரு கிளீனிக் ருக்கும் ஆஹ் அப்பேலயிருந்து அ நாங்க கூட்டிட்டு போய் ஆஸ்துமாலாம் பார்த்து மாமானு கத்துது அந்த புள்ள ஹ ஹ வீட்டுக்கு வந்தா அவங்கம்மா எங்க அம்மாலாம் கொண்டுருந்தாங்க அவங்க அம்மா சம்ம கோவத்துல எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு வரீங்க
ஏன் ஆண்டி ஒரு வேளை அவங்க அம்மா எங்கிருந்து டவுட்
ஆஹ் அதுதான் அது தோ அவ அம்மாக்கு அதுவுமில்லாம அன்னிக்கி வந்து அவங்க வீட்டுல அவங்க அப்பாக்கு அம்மாக்கு செம்ம சண்டையா மா தோ
ஆஹ்
ஆஹ் அது தெரியல எதனாலல்ல இதனாலல்லாம் இல்ல அவ கிட் நான் கேக்குறேன் அவகிட்ட இதனால ஏதோ சொன்னாங்களா உங்க அப்பா இல்லன்னா நம்ம போக வேண்டாம் ரொம்ப நேரம் வெளிய இருக்க வேண்டப்ப ஐய்யோ அதுல ஒண்ணுமே இல்ல அவுங்க அப்ப ஹெல்மெட் எல்லாம் வாங்கி தர சொன்னாங்களமா
அஹ் அது அந்த ஆளுக்கு நடு நடுவுல இலகுந்தானே
ஆஹ் ஆமா அப்ப இவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க எங்க அம்மாட்ட ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுல்ல ஏதோ பேசி சங்கடமாய நான் தான் சொல்றேன் தினமூல போ வேண்டாம் மூணு மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வரேன்னு செரி நானும் வந்துட்டு அஹ் ப்ரேயர்ல பண்ணுவா நினைச்சேன் ப்ரேயரும் பண்ணல எதுவும் பண்ணல ஏய் எட்டு மணிக்கு வரா அப்போ சீக்கிரமா போனாலும் நீங்கள லேட்டா தானே வறீங்க இப்படின்டு எங்கம்மா இல்ல அப்ப அவங்க சொன்னாங்க உங்க அம்மா வந்துட்டு உனக்கு இருக்குப்பாரு
ஆனா நம்ம ஆர்ரைக்கே வந்துரலாம்னு நெனைச்சு வச்சது ஆனா அது வந்து உள்ளபோய் எட்டு ஆயிருச்சு ஏன்
ஆமா அப்புறம் நான் அவகிட்ட ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கு வந்தப்ப எங்க அம்மா வந்து கடல முட்டாயி திங்க இருக்கலையா அப்படி இப்படி சொல்லி எங்க அம்மா நல்லாதான் பேசுச்ச்சீ
ஆஹ் கடலமுட்டாய் அப்போ இந்த புள்ள சொல்லுது எங்கம்மா போனதுக்கப்பற நானும் உங்க அம்மா வருதுன்னு சொல்லி பாவமா இப்படி திரும்பி பா்கற கடலை முட்டையவே இல்லை நானும் சரி வாங்கேன்ன அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்ன சொல்லி அதுவும் ஒன்னு வாங்கி வாய்க்குல போட்டு டேன் அப்டி ஹும்
உஹ் சாப்பிட்ட சா இன்னிக்கு எங்க இன்னைக்கு என்ன எங் வெளையாடிட்டு இருந்தீங்க
அவன் வீட்டுக்கு முன்னாடிதான் அவவா அவன் தம்பி தெரியுமா தம்பி ஒருத்தன் ஹலோ அப்படி இப்படி என்ன வடக்கிங்கிறானுங்கடி அக்கா வடக்கி அக்கா என்னங்க்கா என்னங்க்கா வெள்ளையா இருந்து மூக்குத்திலா போட் நேபாளக்காரங்களாட் இருக் கீங்க வடக்கியாக்கா நீங்க? வடக்கி வடக்கி நா என்ன பண்ட்டே அவனோட கேப் வாங்கி போட்டுட்டே. ஜெர்சி மேல கேப் போட் போட்டு நின்னு அடிச்சு வெளையாண்ட்ருந்தோ அப்ப என்ன ஆமா ஆமா அ அப்போ ஆ அந்த பசங்க இருக்கானுக ல்ல பெரிய பசங் க அவுனுக அங்க நின்னு இப்டி பாத்துக்கிட்டே இருக்கானுக வெளையாடறத. வேலையே இல்ல அதா அப்டி பாத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்ப நா என்ன பண்ண ஃபர்தா வேற எனக்கு கொஞ் தடுக்கற மார இருந்துச்சா அப்ப நானே அப்ப அந்த பசங்கள கூப்ட்டு டேய் வாடா போய் ஃபர்தா மாத்திட் நா வீட்டுக்கு போய் ஃபர்தா மாத்திட்டு வந்துட்டு அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு பானி பூரி ஆ அவ வந்தா ஃபஸ்ட் எங்க வீட்டுக்குதா அவ வந்தா அன்னக்கி ஏழு மணிக்கு வந் தா வந்தப்ப எங்க அ ம்மா டக்குன்னு போய் லாடட் ஃப்ரைஸ் எல்லா வாங்கிட்டு வந்து குடுத்து ம் வந்துட்டு அவ என்னா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷோ பேசுனா அப்ப வந்துட்டு வா கெளம்பலா அப்டின்னா
அடியே எனக்கு கூட இப்டி பண்ணது இல்லையேடி எனக்கு வந்து சொட்ட வந் து எப்போ ஃபஸ்ட் எல்லா நா வந்தா எதாச்சு குடு குடுன்னு போய் ஓடி ஹக் பண்ணு என் மேல பாசோ இருக்குன்ல நா நெனைச்சே சில டைம் வந்து ஏ சில டைமு எ தோ சண்ட எல்லா அவங்க ஆச்சுனா அது வந்து நா எங்க அம்மாகிட்ட வந்து சொல்லுவனா அப்போ எங்க அம்மா எங்கிட்ட கேட்ருக்காங்க ஒரு வேள நீ போறது அவங்களுக்கு புடிக்குது இல்லையா இருக்கு அவங்க அத்தாக்கி அப்டின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்ப நா சொல்லவே ஐ யா அவர் அவர்லா நா வந்து நா என்ன பாத்தாருனா அது வாங்கிட்டு வரட்டாமா இது வாங் கிட்டு வரட்டாமான்னு கேட்டு எனக்கு வாங்கிட்டு வருவாரு அப்பெல்லா நா சொ
அது என்ன தெரிமா இரு என்ன தெரிமா இ து என்ன தெரியுமாடி?
ஆ
இவங்களு இந்த இவரு இவங்க அப்பா ஆ இவங்க அப்பாவா இல்ல ஸ்கூல்ல வந்து அந்த சாரு சொன்னதுக்கு அப்புறம் ஏதவும் அந்த விஷயத்துக்கு அப்புறத்துல வந்து அவர் கொஞ்சோம் இது பண்ணிட்டாரு எதுக்கு அங்க போற வாவா அப்ப அதுக்கப்புறம் தான் இது பண்ண எனக்கு அப்டிதான் தோணுது ஏன் தெரியுமா அவர் வந்து சொன்னாரு அந்த புள்ள இவர் யாரு நம்ம ஸ்கூல்ல அந்த புள்ளைங்க பைய் அவரு வந்து எப்படி அவங்க மூஞ்சில மறைச்சுக்குவாங்க மூஞ்சில மறைச்
எனக்கு இவ இவரு சொன்னது எனக்கு சொல்லாதிரி எனக்கு எனக்கு இவருமேல அவ்ளோ கோவம் வருது இவர் இவரு இவர்ருன்னு சொல்றது இவர் என்ன சொல்றதுன்னு கேக்குற யாரு இவரு என்ன சொல்றதுக்கு கே நேத்து என்னாச்சி தெரியுமா நேத்து அந்த போஸ்ட் ஒன்னு நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன்ல
ஆமா
ஸ்டோரி வச்சி போஸ்ட் போட்டேன் செரியா போ நீ நீயும் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் எடுத்து பாரு இல்லனா உன்னோட ஸ்டேட்டஸ்ல எடுத்து இருக்கான்னு தெரியல இல்லாட்டி சொல்லு அனுப்பிவுட்றேன் எடுத்து பாரு சரியா நான் அதில சரியால கவனிக்கல நான் அதில சரியால கவனிக்லல நான் வந்து ஆன் என்கிட் என்ட்ருக்கிற ஃபோட்டோ கொஞ்சம் தான் ஏப் போன்ல இருந்த போட்டோ கொஞ்சம் தான் பாக்கி எல்லாமே அவன் அமுச்சுட்டது தான் அவன் அமுச்சுட்ட ஃபோட்டோ தான் வச்சருக்கேன் நெறைய சரியா என்ன ஆச்சுன்னா போஸ்ட் போட்டே ச்சீ போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அவன் கூப் டுறான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழுச்சும் கூப்புறோம் இரு எ எதுல ஸ்கூல் ஐடில அப்போ நான் என்ன பண்ணேன் சேரினு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீ வந்து இது வந்து இவன் எவன் தெரியுமா நானு ஏ ஒ இன்னொருத்தி இன்னொருத்தி மூணு பேர் இருப்போல ஸ்கூல்ல அதுலஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒருத்தி வீட்டிருக்குல்ல அவளோட ஆளு வந்து தே அவளோட ஃபோட்டோ இதில இருக்காமுடி நீ போய் எடுத்துப்பார் செரியா நான் வந்து அத பாக்கவே இல்ல அவ எது எதுல இருக்கா இல்லன்னு பாக்கறதொன்னு என் வேல கெடையாது நா பாக்கவே இல்ல நான் வந்து அதது அவன் சுட்டது அப்படி வச்சேன் லாப்ல வச்சு எடுத்த ஃபோட்டோ அவனும் அவனோட ஆளு இருக் இருப்பாங்க அஹ ஆஹ ஆஹ சைடுலா எவ்வளோதா தெரியுது முஞ்சீ இத்துக்கோண்டு ஒரு கண்ணு ஒரு மூக்கு ஒரு சைடு சைடு ஃபேஸ் மட்டு்தான் அவளோட தெரியுது அவதான் போட்டோ எடுக்குறான் அவ் அவளோதான் தெரியுது அதுக்கு க்கு வந்து அவன் அவ போட்டு அப்டி கத்துறானாமா அவன் அப்டி போட்டு திட்றானாமா அவன் அவன் வந்து ஏன் ஆளு ஃபோட்டோ நீ போட்றதுக்கு நீங்க யாரு என் ஆளு போட்டோ எதுக்கு என்ட கேட்காம போடுறீங்க அப்புடி இப்டின்னு சொல்றானாமா அப்ப என்னாச்சு இந்த ஆளுறவங்க கேங்கல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல அவனுங்கல்லாம் என்ன சொல் தானுங்க முடியாதுடா அழிக்க முடியாதுடா அந்த ஒரு போட்டோக்காக வேண்டி இந்த இந்த ஒரு ஃபுல் இதெல்லாம் அழிக்க முடியாதுடா இதுல எத்தன பேரு இருக்கோம் நாங்க நாங்க வந்து வந்து எங்களோட மெமரிஸ்காக நாங்க போட்றோம் மூஞ்சியே அவ்ளோக்க அதில தெரில அழிக் வைக்க முடியாதுடா அப்டின்னு சொல்லி அவன்ட்ட சண்ட போடுறாங்க இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் அவன்ட்ட சண்ட போடுறாங்க அவன் ஏ‌ஆளு ஃபோட்டோ போடுறதுக்கு நீங்க யாரு அப்டி இப்டி அப்டின்னு சொல்லிட்டு அவ அவங் கத்துறானாமா
டி இதல்லாம் ஒவ்வொரு டி இதல்லா ரொம்ப ஏன் அவ யாராச்சி யாராச்சி இவ எங்க இருக்கா அப்டின்னு பாக்கவாடி போறாங்க இந்த புள்ள எங்க இருக்கா இந்த புள்ள எங்க இருக்கா பாக்குற ஹ
போறாயங்க எனக்கு வந்துச்சுடி அப்ப அப்படி கோவோம் இன்னொன்னு என்னன்னா இவங்க அக்காக்கு கல்யாணோம் ஆச்சுல்ல ஆ அவளோட அக்கா கல்யாணம் ஆச்சுல ஹலோ கேக் க்குதா ஆ அவளோட அக்கா கல்யாணோ இது ச்சில்ல அவங்க அக்காக் கல்யாணத்துக்கு ஒரு வீடியோலா எடிட் பண்ணி ஒரு அந்த தங்கச்சிங்கல்லா பேசுற மாரி வீடியோ எடிட் பண்ணி ஒன்னு போட்டாங்கல்ல இ ன்ஸ்டால ஆ அந்த போஃட் போட்டோகிராஃபர் தா அவங்களோட ஐட் டில தா போட்ருந்தாங்க அவுங்களோட ஐடில போட்டு இவுங்க அக்காவ மென்ஷ பின் பண்ணி அப்டி கொலாப் பண்ணி தா போட்ருக்காங்க நா அதெல்லா கேட்டே அதுலியல் ன்னா அவ மூஞ்சி அப்புடி தெரிது அதுல ஃபர்தா கூடோ அவ போடல அவ் மூஞ் ஞ்சு அவ பேசுறா அதுல அத் இதெல்லா ஒன அவனுக்கு இதா தெரிலியா நா இவங்கிட்ட தா பேஸ்னே அவங்கிட்ட பேஸ் ல ஆ இவ தா என்ட வந்து இது சொல் ஏய்வ் இவன் தா வந் ஆ ஆமா இவ ஆமா ஆமா ஆ ஆமா ஆ அவன்ட்டதா அவந்தா ட்டு இதெல்லா சொல்ட்ருந்த அப்போ அதெல்லா இவனுக்கு கண்ணுக் தெரிலியா அதுவு அப்படி தா நீ இப்ப உண்மையா அவ அவனால எங்க வாய் பேச முடியாது தோ அங்கெல்லா அவன் பேசாம எ இது எங்கலெல்லா பாத்தது எப்டி அவனுக்கு தோனுது ஏ இங்க வந்து அவனோட வாய் பேச்சி காட்டிட் ட்ருக்கானா அவ அப்டி இப்டி நா வந்து சொல்லிட்ருக்கேன் சரியா இவன் என்ன சொல்லிருக்கா ட்ராரு அவன் என்ன தெரிமா சொல்லிருக்கா டே நா பண் நான் தாண்டா பண்ணே எடிட்டு அப்டின்னு சொல்லிருக்கா அதுக்கு அவன் சொல்லியிருக் க்கா டேய் நீ பண்லன்னு எனக்கு நல்லாவே தெரியு அந்த புள்ளைக்கிட்ட நா ஒரு ஆயிரொ தடவ சொல்லியிருக்கே போஃட்டோ போட வேணான்னு சொல்லிருக்கே இன்னமோ நா
ம் இல்ல இது இதெல்லா ரொம்ப ஓவரு ரொம்ப ஓவரு
து எங்க அம்மா என்னன் கேட்டு கூப்பற்றண்டி ஒரு நிமிஷோ
ஆ சேரி